ஏய் ஆ டாஸ்க் எப்படா முடியு அசைன் பன்னா அசைன் பன்ன வந்துனே இருந்தா
அதண்டா நீ அந்த நூத்திஐம்பது நிமிஷ கம்ப்ளீட்டா பேசிருக்கமாட்டலடா அந்த நூத்தி ஐம்பது நிமிஷம் முடியுறவரையு தாண்டா நீ ஒரு ஒரு வாட்டியு போன் பண்ட்டு பேசாதிரு இரு பத்
பேசனே எல்லா போன்லயு கேப்
அடே கேப் மீன்ஸ் அந்த ம் ம் அப்டி சொல்றல்ல ஆ அதெல்லா கணக்கு வ ராதாஅப்றயு பேக்ரவுண்ட்ல எதனா எதனா சவுண்ட் வந்துனேந்தா பைக்ல போ சொல்ல போன் பேசரது ஆ ஆஹா பைக்ல போ சொல்ல பேக்ரவுண்ட்ல பின்னாடி சவுண்ட் வரும்ல பேக்ரவுண்ட்ல அந்த மாரிலா வந்தா கா க்கு வராதா க்ளியரா சவுண்ட் கேக்கணுமா அந்த இதுவுக் க்ளியரா கேக்கணுமா
அது ஓகேடா அதுக்குன்ட்டு இப்போ ஒர்த் ங்க பேசுறப்ப இன்னொருத்தங்க பேசுனா பேசறதே புரியாது யாரனா ஒருத்தர் கேட்கணு ஒருத்தங்க பேசணு ஆ
ஆ ஆ
அப்ப வ் ம் கெடையாது ம் அப்படின்றத தவற வேற என்னடா பேச முடியு
ஒன்னு பண்ண முடியாது அந்தண்ணா அப்டி சொன்னாரு நா பேச சரி பாப்போ காசு வந்தா வித்ரா பண்ணிப்போ பாழலா எப்டின்னு
வரலன்னா வேறன்னா அந்த அண்ணாவ தா கேக்கணு வேல வெட்டி விட்டுட்டு இவ்ளோ நேர உக்காஞ்சி இப்பான் பேசினுருக்குறோ
அந்ததன்னா ராஜா சொல்லல டேய் எல்லாருக்குமே பேசினடா எல்லாருக்குமே வந்துது ஆனா எல்லாருக்குமே உண்மையாவே வந்துக்குது இல்ல
வந்திருக்குது அவங்க என்னதா பேசனானுங்கன்னு எனக்கு இன்னு புரியல
அவனு பேச அவனுங்கோ தெரிஞ்சது அவங்க வந்து எல்லாருமே பொண்ணுங்கலாண்டதா பேசுராங்களா நா கேட் எல்லாருமே பொண்ணுங்கலாண்டதா அதிகமா பேசறாங்களா உ ஆளு ஃப்ரெண்ஸ் இது பொண்ணுல நீ அந்த பொண்ண இது இது பண்ண சொல்ல போற அந்த அண்ணா அசைன்பண்ணிவுட போறாரு குரூப் உள்ள சேக்க மாட் டாரு இருவது பொண்ணு இருக்கு மொத்தம் இந்த இதுவுல எல்லாருமே பொண்ணுங்க ஆமா ஆனா நா இந்த குரூப்ல இல்ல
நம்ப நம்ப பேச முடியுமாப்பா
டேய் நம்ப வந்து இப்ப நீ அபிநயாவ அசைன் பண்ண சொல்ட்டு நீ அபிநயாகூட பேசலா
அவுங்க வீட்லல்லா ஃபோன் குடுக்கறதே பெரிய விஷயமா இருக்குது இன்னா பண்றது அப்டினா நானு பேசலாமே சின்ன வயசுக்கத ஆரம்மிப்பே அப்டி பேசறதா இருந்தா
அவல்தா எதயோ ஒன்னு பேச வேண்டிதா அதுல ஏன்னடாகிது
அப்டியே கண்டினியூஸா நாலு அவர் கூட பேசுவே நாணு உடாம பிரேக்கே வாயி நோவ வலிச்சாலு பரவாலன்ட்டு
டேய் அதெல்லா பேசனா டைம் போயிடும்டா பட்
ஏதா கார்ட்டூனு அந்த மாரிலா பேச ஆரம்பிஷ்டேனா
டேய் அ ஆ நீ அ பொதுவா பொண்ணுங்களாண்ட பேசனாலே டைம் போறது தெரியாது சாலிடா அஞ்சவர் ஆறவர் வெலிக்கு டேய்
நல்லா ஐடியா சொல்றே பாரு
நா ஐடியா
ப்ராஃபிட் தா
நா அது
நம்புளுக்கு இந்த ஏய் நா வந்து ரோஹித்து கிட்ட பேசனேன்டா
இன்னா சொன்னாரு
நா வந்து ஃபோன் பண்ணி சொன்னே ரோஹித் ப்ரோ ரிட்டனு இந்த மாரி வேலைக்கு வன்டீங்களா அப்டின்ன ஆ வந்துட் டே சொல்லு சொல்றா என்ன விஷயோ அப்டின்னாரு இல்ல இல்லணா இந்த மாரி ஒரு மாச மா காசு பெண்டிங்ல இருக்குனா அது அப்டியே ஒ ஒ ஒன்ற மாசோ ரெண்டு மாசோ கிட்ட ஆவப்போது இன்னு பேவே பண்ணல சரண்யா அவங்க அடுத்த வாரோம் அடுத் அடுத்த வாரோ அடுத்த வாரோம்னு வார வாரமா இழுத்துன்னு போறாங்கண்ணா எங்களுக்கு சுத்தமா பேமெண்ட் ட்டுல எங்க நெலைமை உங்களுக்கே தெரியுணா உங்கள தவிர வேற யாருண்ணா புரிஞ்சுப்பா எங்க இப் நெலைமைய அப்டின்னே
ஆ
இன்னான்னா என்னா ப்ராசஸ்லா ஒரே வாட்டி வந்து அமௌண்ட் ரிலீஸ் பண்ண முடிலடா ஏழு லட்சோ பாக்கி இருக்கா இவுங்க என்னா பண்றாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட் டி ஒரு அமௌண்ட்ட ரிலீஸ் பண்ணி அத பிரிச்சி குடுக்குறாங்களா இன்னொரு அமௌண்ட் வரதுக்கு பதினஞ்சு நாள் ஆவுமா அந்த மாரி பதினஞ்சி பதினஞ்சி பதினஞ்சின்ட்டு போவுமா
அ
அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தா அமௌண்ட் ஒரு அமௌண்ட் வருமா
அது எவ்ளோ அந்த அமௌண்ட் கூட வெறு ஐம்பதாயிரோ அளவுனா எப்புட்றா ஏழு லட் த்துல அப்புட்னா எத்தன மாசம் டா போவு பதினஞ்சி மாச ன்னா நாலு மாசோ போ நாலு மாசோ போவுமே டா ஏழு லட்சோ அத கிளியர் பண்றதுக்கே
ஆமா ஒரு அந்த பதினஞ்சி நாளைக்கு ஒரு லட்சம் கணக்கு பண்ணா கூடோ போய்டோ
ஆஹ சேரி ஒ ஒரு பதினஞ்சி நாளைக்கி ஒரு லட்சோன்னா கூட ஏன்னா மூன்ற மாசோ ஆகுது மூன்ற மாசோ ஆனதா அந்த ஏழு லட்சோ கிளியர் கிளியர் பண்ண முடியு
அதா நா சொன்னேனா அந்த பதினஞ்சி பதினஞ்சின்னே பல மாசோ போய்டுமேனாண்ணே செரி கரெக்டா நாளிக்கு போ அதா ஆ நாளிக்கி நாளிக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கறாரு இன்னக்கி அவருக்கு வீக் ஆஃப்ஆ நாளிக்கு ஃபோன் பண் ணு நா ஒரு கன்பார்ம் டேட் தரே அன்னிக்கி வாங்கீர்லான்னு இப்போ இந்த ம்
நைட் ஷிஃப்ட்டா டே ஷிஃப்ட்டாமா
ஆ நா ஃபோன் பண்ணது நைட் ஷிஃப்ட் அப்பதா ஃபோன் எடுத்தாரு அவரு
நைட்டு் எத்தன மணிக்கு பண்ண
நைட் ஆச்சி ஒரு ஒம்போது பத்து மணிக்கு அந்த ஒம்போது டு பத்து இந்த சரவுண்ட்ல தா பண்ணே
இதாம்பா காசு வந்துச்சின்னு வை வேலக்கி எப்ப போற நீ
ஏவே போ போறா ஒண்ணு இல்ல காசு வந்துச்சுன்னா வேலக்கி வரேன்னு சொல்ட்டு சும்மா ஒரு நாளைக்கி போய்ட்டு வெயிட்டா ஒரு ஏர்பாட்ஸ் அச்சி எத்துன்னு வந்துற போறே பாரு இத்தினி நாள் காசா தரலன் எத்துன்னு வந்துருவே ஏ எத்துன்னு வரலான்டா
எப்டி
உ ஏர்பாட்ஸ் இல்லன்னா எஸ் டி கார்ட் எதனா எடுத்துன்னு வந்து வித்ற போறே பாரு தேவல்லாம இவனுங்க காசு குடுக்காம இது பண்ணானுங்கல்ல
டேய் இப்ப இந்த ஏ ஐ மாட்டி விட்டுச்சுன்னா அவங்கள்டா பிளிப்கார்ட்டாண்ட
ஃப்ளிப்காட்டுக்குல்லா ஏ ஐல்லாம் மாட்டி வுடாதுடா இது சும்மா ரெக்கார்டிங் தண்டா நம்ப எங்க வே ல செய்றேன்னு எவனுக்குமே தெரியாது நம்ம என்ன ஊரு பேரா சொல்லிட்டு இப்ப பேசின்னு இருக்கிறோ நம்ப எந்த ஊரு நம்ப யாருன்னே தெரியாது இ துல நம்ப எந்த பிளிப்கார்ட்ல வேல செய்றோன்னு எவனுக்குமே தெரியாது
ஆனா ட்ராக் பண்ணலா ஃபோன் நம்பர வச்சு ட்ராக் பண்ணுவாங்க
ட்ராக் பண்ணா கூட ட்ராக் பண்ணட்டு எந்த ஃப்ளிப்காட்டுன்னு கண்டுபிடிப்பாங்க
ஃபோன் பா இது பண்ண போறா ஃபோன் நம்பர வச்சி ட்ராக் பண்ண போற நீ எந்த எடத்துல வர்றது போலீஸ்ல ரெண்டடி அடிச்சானா டப்பு டப்புன்னு போலீஸ்காரே உண்மய கக்க போற
டேய் அதெல்லா ஒண்ணுமே நடக்காதுறா ஏ நீயே நீயே ஒரு ஐடியா நீயே ஒரு கற்பன பண்ணி நீயே செஞ்சிருவ போல இனிமேல்லா
நா போலீஸா இருந்தால்லா இந்த மாரில்லா யோசிப்பே
யோசி யோசி இவ்ளோ யோசிக்கிற
இந்தேடி வர்ற திருட்டுக்காறே காலியா ஏய் செம காத்துறா செம காத்து வர்துறா இப் போ மேல மெத்தி மேல சீரான காத்து வருது இயற்கை அப்டியே மழ பெய்ய போது மழ செம்ம இடி இடிக்குது மெத்து மேல வரவு காத்து சவுண்ட் கேக்குது
அவே அடிச்சது ஏதோ நல்ல ஐடியா இருந்தாலு எனக்கு கேம் மேலயே இன்ட்ரஸ் ட்டு போயிடுச்சி இப்ப அதுல எடுத்து அவே என்ன பண்ணப்போறா சொல்லு என்ன சாபோ வந்துரு அவனுக்கு அது தவற வேற எதுவுமே வராது காசு வருமா வித்தா கூட
டே அது அந்த சாப வந்து அவுனுக்கு இப்ப பத் ருவா பத்ருவானு வெய் பத்தாயார்வாய்க் செலவ் வந்துரும்பாரு அவுனுக்கு
எனக்கு அப்டி வந்துதுடா
அதா நீ அத பண்ண பாரு எதோ ஒண்ணு என்னா பண்ண அந்த பொண்ணுல பண்ணியா அது அந்த நாலாயிருவா எதோ ஒதுவாய்
அதெலா எதுமே இல்லே நா யாரையு அதுக் முன்னாடி எதுமே பண்ல நானு நாலாயிருபா ஏமாந்த ரெண்டாயிருபா ஒருத்தங்கிட்ட இருந்து ஆட்டய போட்ட அதுக்கப்புறமா அந்த ஒரு ஐடியா வச் சி
ஆ
அதுக்கப்பறமா எனக்கு வந்து வேற எதுவு அந்தளவுக்கு எதுவு நடக்கல ந
உங்கைல நாலாயர போய்க்குது ரெண்டாயர தா அது ஒண்ணு இல்லடா ஒரு இருபதாயிர ஐ டி இருக்கு இது அதிகமாதா இருக்கு அதனால செலவு அதிகமா இருக்கு
நல்ல வேலடா அந்த டைமு நா பெரியபாளையத்துக்கு வேலைக்கு வந்திருந்த அதனால அந்த அமௌண்ட் நறைய வந்துது சேத்து வச்சிருந்தே அப்பயே பை பைக்குக்கு சேத்து வெக்கதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருந்தா இந்த நேரத்துக்கு ஒன்ன லட்ச சேந்துருக்கு நாந்தா சும்மா எ நம்ம என்ன பண்ண போறோ நம்மளுக்கு என்ன செலவிருக்குன்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு காலி பண்ட்டே சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு
அதலா இப்ப வுடறா எதனா வேற எதனா வேஸ்டா போனே சாப்டதானே சாப்ட்ட
அப்பற என்ன ஒரு எரநூறுபா முன்னூறுபா டாப் அப் பண்ண மாச மாச இந்த ரீசார்ஜ் முன்னூத்தம்பது ருபா குடுக்கறதுக்கே சரியா போயிடுதுடா இந்த சிம்முக்கே சொத் து எழுதி வச்சிரணு போல இருக்கு இந்த சிம்முக்கு ரெண்டு மாசோ ரீசார்ஜ் பண்லினா இந்த சிம்ம மொத்தமா நம்பகிட்ட இருந்து எடுத்ருவானுக வேற
அப்டிலா இல்ல ஜியோ சிம் வந்து மூணு மாசோ வர இன்கம் வரு
அதா சொல்றே அதுக்கப்பறமா போயிடுல்ல இது வேற பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆதார் அக் கவுண்ட்ல இருந்து ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இந்த ஒரு நம்பர் குடுத்து வெச்ட்டே
ஓ
இத்தோட இதுக்கு மாச மாச ரீசார்ஜ் வேற பண்ணணு இதொரு தலைவலி
காலேஜ் போனா இதெலா பண்ணாமிருந்தினா
பன்னினே தா இருக்கணு மாச மாச இதுக்கு ஒரு முன்னூத்தம்பது ருபா மொய் எழுதி வெக்கணு வேற
ஆ ஆ
இதில்லனா சுத்தமா முடியவே முடியாதுப்பா
ஒன்னு பண்ண முடியாதுப்பா நம்ப தலையெத்து பண்ணிதா ஆகணு
என்னா பிளாக்மெயில் பண்றானுக பாரு சிம் கம்பெனிக்கார
வேனா படத்துக்கு வேனா போலாமா காசு போட்டா படதுக்கெதுனா போலாமான் தோணுது வெறு பழைய வீட்லயோ
அ எனக்கு செலவு கா வீட்ட விட்டு வெளிய கால வெச்சாலே செலவாவுது அதனாலயே இப்பலா வெளிய போனா வாங்கி கூட சாப்பிடறதில்லடா
கரண்ட் ஆஃபுடா முஞ்சு போச்சுடா கரண்ட் ஆஃப் முஞ்சிச்சு கத
காலேஜுக்கு காலல போனனடா சந்தோஷு கால ஏழு மணிக்கு போன இப்பதா வந்த
டேய் இந்த கால கட் பண்ணிறானா டேய் செரியான காத்துரா செரியான காத்துரா கரண்ட் ஆஃப் உங்க ஊர்லலா கரண்டக்குதா டேய் தகுடு இதெலா பறக்குதுடா டேய் மொத்த பறகுதுடா
அது செம்பேடு சைடு அடிக்கிது போல காத்து இங்க சுத்தமா ஒரு காத்து அடிக்கிலே அ அப்ப இப்வே சார்ஜ் போட்டு வச்சிக்கிற அப்தா க இரு ஒரே மிஷ் செர் பத்து நிமிஷ ஆயிர்ச்சான் பாத்துகிற
டேய் என்து எவ்ளோடா சார்ஜ் இக்கீது ஐய்யயோ அ அறுவத்தி ஆறு தான்டா இக்கீது என்
டேய் எனுக்கு இருவது தா இருக்குது அஞ்சு நிமிஷ்த்ல முஞ்சிரு
இருவத்தா அறுவத்தாறுனா எ என்து ரொம்ப நேரோ நிக்கு அறுவத்தாறுனா செரி ஆட் நா அப்ற பண்ற என்னாச்சே
கரண்ட் வந்தோனே ஃபோன் பண்ணு செரியா இந்த முட்ச்சிலா இந்த டாஸ்க் எல்லாத்தியுமே முட்ச்சிலா நம்போ
தேறோட்டோ நைட்டு வந்து முச்சிறலா
நைட்டுக்குள்ள முட்ச்சிட்டு இந்த ஒரு வார்த் து குள்ள ஒரு ரெண்டு நம்பர மாத்தி மாத்தி எல்லா டா டாஸ்கு முட்ச்சிலா
சேர்ரா
ம் செரி வெக்கற